டம்
வணக்கோங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கேங்க வீ வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு
இன்னைக்கு எல்லா நல்லபடியா போச்சு அ கொஞ்சோ மழ வந்துச்சு எங்க ஊர்ல
சேரி
ஜி மலையில நனைஞ்சி இப்பதா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கே
சேரி
உங்களுக்கு வேல எல்லா நல்லா போச்சுங்களா
இன்னைக்கு ஸ்கூல் நல்லா போயிச்சு எந்த பிரச்சனையும் இல்ல காலையில இருந்து நல்ல ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோ இன்னைக்கு அத பத்திதா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இப்ப கூப்பிட்டோ
கண்டிப்பா கண்டிப்பா ஃபுட்டுனாலே பேசுறதுக்கு நறையா இருக்கு எது ஹெல்தி ஃபுட்டா இல்ல எந்த மாரி ஃபுட்டு என்ன ஏதுன்னு
ஆ பேசலாம் இன்னைக் காலையில என்ன குடுத்தீங்க உங்க பசங்களுக் கு
எங்க வீட்டுல என்னங்க அஸ் யூசுவல் இட்லி தோச அதுதா ஆனா காலையில வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா நைட்டே இந்த நட்ஸ் எல்லா கொஞ்சோ ஊற வச்சிருவே ஆ பாதாமு முந் ந்திரி அப்பறோ இந்த ஃப்ரூட்ஸ்சு வால்நட் ட்டு அப்றோ ரெண்டு ரெண்டு மூணு டேட்ஸசு இதெல்லா சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு காலையில வந்து அத ஆ ஜூஸ் மாரி போட்டு ரெண்டு பேருக்கு குடுத்துருவே எந்திரிச்சோன்ன டீ ஸ்டோமக்குல ரெண்டு பேரும் குடிச்சுருவாங்க
உம்
ஊ ஸ்கூலுக்கு போறப்போ ஏதோ லைட்டா டிஃபனு ஏதோ இட்லியோ தோசையோ சாப்பிட்டு கேளம்பிருவாங்க
ஆமாங்க இந்த நவீன காலத்துல பசங்க ஃபுட்டுன்றதே ஃபுல்லா ஜங்க் ஃபுட்லயேதா மைண்ட் இருக்கு இப்ப நா வந்துட்டு எங்க வீட்டுல என்ன பண்றேன்னா ஸ்டிட்டு காலையில வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஜூஸ் கம்பல்சரி இருக்கு ஒரு நாள் ஜூஸ் இருக்கு ஒரு நாள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்றோ ஒரு நாள் ராகி களி ஒரு நாள் கருப்பு கவுனி கஞ்சி இந்த மாரி மார்னிங் மட்டு ஹெல்த்திய குடுத்துருவேங்க அப்றோ மதியானோ ஸ்கூல்ல சாப்பிட்ருவாங்க நைட்டு அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஏதோ ஒரு டிஃபன் பண்ணி குடுத்துருவே ஆனா ஒரு நாளைக்கு நம்ம பசங்க வந்து என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு கவனிக்க வேண்டியதா இருக்கு இந்த காலத்தில அப்படியே கீழ உழுந்தாலுமே ஊன்னு அள ஆரம்பிக்கிறாங்க நம்ம எல்லா அப்புடி அழுதுருக்கோமா
கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்க நீங்க சொல்ற
நம்ம எல்லா அப்படியே மண் மண்ணுல அப்படியே தொட்டுட்டு போயிருவோ அவங்களுக்கு அவங்களோட இம்யூனிட்டி அந்த மாரி இப்போ இருக் கு எனக்கு பெயின் தாங்க முடியல வலிக்குது ஆ ஊன்னு கத்த அந்த சின்ன விஷயமே தாங்க முடியாம இருக்காங்களே அவங்க உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு நோயோ அந்த மாரி வந்துச்சுனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணனு ஹெல்த்தியான உணவு தான அவங்களுக்கு நம்ம குடுக் குனு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா நம்ம வந்து அப்படி நெனைக்கிறோங்க ஆனா நம்ம பசங்க வந்து இந்த காலத்துல யாருமே அந்த ஹெல்த்தியான ஃபுட்டுன்ற இதுக்கே போக மாட்டேங்குறாங்க எதுக்கு எடுத்தாலு எங்களுக்கு அந்த பீஸ் சா ஆடரு பண்ணுங்க பர்கர் ஆர்டரு பண்ணுங்க அத பண்ணுங்க நூ டுல்ஸ் வேணு ஃப்ரைட் ரைஸ் வேணு இந்த மாரி தா அவங்களுடைய டேஸ்ட் எல்லா அந்த பக்கம் தா போகுதே தவிர நீங்க சொன்ன மாரி அந்த கவுனி கஞ்சிங்கிறதெல்லா நீங்க சொல்றத தா நா கேள்வியே படுறே ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஆமா அந்த பேரெல்லா ஒண்ணுமே ராகி எல்லா இருக்கு பட் அந்த ராகி கலிலா தொடவே மாட்டாங்க ஒன்னு இப்ப இந்த ஒரு ரு நட்ஸு ஜூஸே வந்து எ பிள்ளைக்கு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி அவளுக்கு என்னன்னா ஹேர் வந்து நல்லா வளரணுனு ஆச அத ஒரு பிளஸ் பாயிண்ட்டு வெ ச்சு உனக்கு ஒரு நல்லா வளரணுன்னா நீ குடி உனக்கு தலைமுடி நல்லா வளரணுனா குடி அப்டின்னு சொல்லிதா கஷ்டப்பட்டு குடிக்க வெக்கிற அதுலயுமே சுகர் போல்லனாலு கொஞ்சோ குடிக்க மாட்டாங்க என்ன பண்ணனு கொஞ்சோ இந்த பிரவுன் சு கர போட்டுதா நா குடுக்கற இல்லனா குடிக்க மாட்டேங்கிறாங்க ஆ அது மாரி குடிக்காம இருக்கிறாங்க அதுதா க அதுக்காகதா நாங்களு அதெல்லா இது பண்ணிட்டு இருக்கிறோ அவுக சை கொஞ்சோ போனு கோல்டு கிராம் அ அதனால நம்ம அந்த மாரி ஒரு ஹெல்தி ஃபுட்டு அ ஹெல்தி ஃபுட்டுதா அந்த மிண்டுவேர்ல இந்த காலத்துல வந்து நம்ம இது பண்ணணு
குடுக்கணு ஆமா கருப்பு கவனி வந்து அந்த காலத்து ராஜாங்க வந்துட்டு பயன்படுத்தின உணவு
ஆ
புகவனி, கேழ்வரகு, கம்பு, சோளோ, திணைன்னு ந நெறய வெரைட்டீஸ் எல்லா இரு க்கு நம்ம வந்துட்டு இந்த இட்லி, தோ சப்பாத்தி, பூரி இதுதா நம்மளுக்கு தெரியுது இத வுட்டா ஒயிட் அரிசி நெறயா அ நா சிறுதானியங்கள் நெறயா இருக்கு ஒன்னு இல்ல வாரத்துக்கு ஒரு ரெண்டு சிறுதானியம் ஒடம்புக்குள்ள போட்டு போட்டு வந்தோனா அவுங்க ஒடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அவுங்க பல நம்ம பழக்கப்படுத்துறதுலதா இருக்கு அவுங்க செரி இது ஹெல்தி இது ஹெல்தி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோனா இது ஹெல்தி அம்மா வந்து குடிக்க வெக்காம விட மாட்டாங்க எப்டியோ குடிக்கதா சொல்லுவாங்க ஒரே ஒரு இதுதா இது குடிக்கலனா என் ஃபோன் நீ தொடாத அவ்ளோதா அவனுக்கு போன் வேணு ஒ சோ குடிச்சிருவான் அவனுக் பிடிக்காதுதா பட் ஆனா குடிச்சிருவா அடுத்த டைம் என்ன ஆகு இது குடிக்கலனா அம்மா போன் குடுக்க மாட்டாங்க சோ குடிச்சிருவாங்க ஆ அந்த மாரி வாரத்துக்கு ஒரு நல்ல விஷ்யங்கள அவுங்களுக்கு குடுத்துட்டே போனோனா நல்லா அழகா சாப்பிடுறாங்க இவுங்க ராகி களி எல்லா செஞ்சு நல்லா தயிர்ல வந்துட்டு நல்லா பெசஞ்சு குடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க பால்ல பெசஞ்சு குடு சாப்ட்டுருவாங்க பட் வாரத்தல அஞ்சு நாள் காய் மஸ்ட்டு எங்க வீட்ல சாட்டர்டே சண்டே லீவ் குடுக்க சொல்லுவாங்க மா அஞ்சு நாளு அஞ்சு நாளு காய் சமைச்சிங்கல சாட்டர்டே சண்டே மட்டும் ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அம்மா அப்படின்னு கெஞ்சுவாங்க என்னக்காய் பிடிக்க களே நாலுமே இத சாப்டாம அவங்க விட மாட்டாங்க சாப்ட்டே தா ஆகணும் மைண்ட் விட்டுட்டு வந்துருச்சு என்ன சொல்றேன்னா அவங்க வந்துட்டு மத்த பசங்கள மாதிரி தான் அவங்களுமே ந எல்லாரும் பிஸா சாப்டுறாங்க ஆ நூடுல்ஸ் சாப்டுறாங்க சாப்டலாம் தப் பே கிடையாது ஏதோ ஆ மாசத்துல ஒரு டைமோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி சாப்பிலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாரி சாப்பலாம் ஆனா வாரத்துல ஒரு நாள் வாரத்துல இரெண்டு நாளு அந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு கெடுதல் ஏன்னா அவங்களும் சின்ன வயசு தானே கொடுக்கல தாராளமா குடுக்கலா ஆனா எங்க வீட்டுல எல்லாம் நூடுல்ஸ் வந்து மாசத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அவங்க அதெல்லா கண்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிடுச்சு இதது வந்துட்டு சாப்டணும்னு அந்த டெம்டுஆகும்னு சொல்லுவாங்க ல்ல ஜங்க் ஃபுட் அப்படிலா அதெல்லா கேட்கவே மாட்டாங்க ந பிஸா வந்துட்டு சாப் போறீங்களானா ஆமா அது அது வேண்டாமா அது உன் தோசையே நல்லா இருக்குபாங்க அந்த மாதி மைண்ட் செட்டுக்கு நம்ம கொண்டு வர்றதுல தான் இருக்கு நம்ம பசங்களுக்கு என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்தியா கொடுக்க முடியுமோ ஏன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை தானே அவங்களுக்கு பி ன்னாடி வேணு பின்னாடி எவ்ளோ காசு பணம் எது வேணா சம்பாதிச் பாங்க இந்த சின்ன வயசுல கொடுக் கொடுக்குற ஃபுட்டு தான் அவங்களுக்கு பிற்காலத்தில ஒரு இம்யூனிட்டியோ இல்ல ஸ்ட்ரென்த்தோ எனர்ஜியோ நல்ல ஒரு பூஸ்ட் ஆகிறதுக்கு இப்போ கொடுக்குற ஃபுட்டு தான் அவங்களுக்கு மெயின்னு நான் சொல்லுவே உண்மைய சொல்ல போனும்னா நால சின்ன வயசுல காய் தொட்டதே கிடையாது குழம்பு தொட்டதே கிடையாது இப்ப நான் இம்யூனிட்டியில வீக்கு ஒரு ஜொரம் வந்தா கூட என்னால அத எதிர்த்து போராட முடியல ஹாஸ்பிட்டல் போனா தான் சரியாகும்ன்றது அப்ப நான் ரியலைஸ் பண்ணுறது என்ன நான் அப்படி இருந்துட்டேன் எங்கள் அம்மா திட்டல சாப்பிட சொல்லல ஒன்னும் பண்ணல சாப்பிடாமல் நிறைய நாள் தூங்கிருக்கேன் அவங்களுக்கு அந்த ஃபுட்டோட இம்பார்ட்டன்ண்ட் நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவங்களுக்கு தெரியல வுட்டுட்டாங்க ஆ நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் சின்னதுனாலே ஹாஸ்பிட்டலுக்கு போரோம் பட் நான் வந்துட்டு நோட் பண்ணுவே இவன் எத்தனை நாளுக்கு ஹாஸ்பிட்டல என்னை போக வைக்கிறான் இவனை கூட்டிகிட்டு என் பையனை கூட்டிகிட்டு அத நோட் பண்ணிட்டே இருப் ப எத்தனை நாளை கூட்டிட்டு போறான் ஃபர்ஸ்ட் எல்லா என்னோட சின்ன பையன் வந்துட்டு சளி நிக்கவே நிக்காது அடிக்க கடி ஃபீவர் வரும் அந்த மாரி இருந்துச்சு இப்ப எல்லா ஹெல்தி ஃபுட் சாப்ட சாப்ட சாப்ட சாப்ட உண்மை சொல்ல போன வருஷத்துல ஒரு டைம் அது பீவர் கண்டிப்பா வந்துட்டு தான் போனும் வந்துட்டு போம் போது வருஷத்து ல ஒரு டைம் அந்த மாரி ஹாஸ்பிட்டலுக்கு போகவை வக்கிறான் நானுமே அதேதான் எனக்கு மந்த்லி மந்த்லி ஃபீவர் வந்துடும் டயர்ட் ஆயிருவேன் நறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு இப்ப நான் அவங்க கூட அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால நானு அதை சாப்ட்டுக்கிட்டே இருக்கனால நான் இப்ப கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கே அவங்களுக்கு கொடுத்
ரொம்ப நல்லா பசங்கள வந்து ரொம்ப நல்லா பழக்கி இருக்கீங்க நீங்களும் நல்லா செஞ்சு கொடுத்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து உங்க ரொம்ப பாராட்ணும் நானும் வந்து இனிமே அப்படிதான் ட்ரை பண்ணணு எப்படியோ அவங்கள அடிச்சி உதைச்சாவது குடிக்க வச்சு சாப்ட வச்சா தான் ஏன்னா பொண்ணுங்கள்லாம் இப்பத்துலே இருந்தே இதெல்லாம் ஹெல்த்தியா இல்லன்னா நாளைக்கு நீங்க சொன்ன மாரி கல்யாணம் முடிச்சு போனோனு நம்மள மாரிதான் அவங்களும் வீக் ஆயிருவாங்க நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இரு இருந்துருக்கோ நீங்க சொன்ன மாரி எதுவுமே ஒண்ணுமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கிடையாது அப்ப யெல்லாம் நம்மளை யாருமே கம்பல் பண்ணது கிடையாது எதையோன்னு சாப்ட்டு எதையோன்னு செஞ்சுதான் வளர்ந்துருக்கோ ஆனா இப்ப அப்ப வந்து நமக்கு வந்து எதாவ எதையோ ஒண்ணு சாப்ட்டு வளர்ந்தோணும் இந்த மாரி நறைய இந்த ஜங்க்ஃபுட் வந்து அப்போ இந்த மாரிலா இல்ல அதனால நமக்கு அந்த உடம்பு நமக்கு யிப்பத்த ஓரளவுக்கு யிருக்கு இப்ப வந்து நெறய ஜங் ஃபட் வந்ததுனால நம்ம வந்து கண்டிப்பா குழந்தைங்கல வந்து போக்கஸ் பண்ணி அவங்கள ஏதோ ஒன்னு சாப்ட வச்சாதான் நம்ம உண்டு இல்லனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படதான் செய்வாங்க பின்னாடி ந எ பசங்களுக்குக்கு அடிக்கடியிதேதா
ம்ம் இத வந்துட்டு நம் நீங்களு நம் ஒன்னுயில்லாம நம்ம சர்கிள சேந்தவங்க யெல்லார்கிட்டயும் நம்ம யித பத்தி சொல்லுவோ. பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வளக்க ஆ குடுத்து வளக்கலா அப்டினு மாதி நீங்களும் நாலு பேரு கிட்ட சொல்லுங்க நானும் நாலு பேத்து கி
கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேங்க நான் வந்து இப்போ எங்க ஸ்கூல்லருக்கிற பசங்களுக்கு வந்து நான் டெய்லி சொல்லிட்டுதாருப்பேன் யிந்த மாரி ஹெல்த்தியா சாப்டுங்க. அவுங்க யிந்த மாரி கடைலந்து யெதாவது ஜிப்சோ யிதுவோ யெதுவோன் வாங்கிட்டு வந்தா நானும் திட்டுவேன் யிதல்லாம் சாப்பிடக்கூடாது. யிதெல்லா ஜங்க் புட்டு நல்ல ஹெல் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து யிதாருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா பத்து பசங்க வந்து நம்ம பேச்சு கேக்கறதில்ல ஆனா வீட்ல வந்து அம்மாக்கள் வந்து கொஞ்சம் கண்டிப்ப யிப்பயிருந்து இப்படிதான் இருக்கணும் யிப்படிதான் செய்யணும்னு நம்ம அவங்களுக்கு சொல்லிக்குடுத்து கண்டிப்பா நம்ம எல்லாத்தை தியுமே ஒரு
உங்ககிட்ட பேசினதுல ஒரு நல்ல யின்பர்மேஷன் மிக்க மகிழ் ச்சி
எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க சரிங்க இன்னொருநாள் பேசலாங்க ஆ